ஹலோ
அ ஹலோ மேம் கேகு
இப்ப மேம் ஆ கேக்குது எப்டி இருக்கீங்க
ஆ பைன் நீங்க
ஆ நல்லாருக்கே சாப்டிங்ளா
ஆ நா சாப்ட மேம் நீங்க சாப்டிங்ளா
இல்ல இனிமேதா சாப்புண்ணு
ஏ மேம் டைம்மாகுது இன்னு சாப்டாம என்ன பண்ணிட்ருக்கீங்க
இல்ல கொஞ்சொ வேலை எல்லா இருந்துச்சு இப்பதா எல்லா ஓரளவுக்கு முடிஞ்சுச்சு செரி எல்லாத்தையு முடிச்சுட்டு நமக் கொஞ்சொ செரியா பசிக்ல அந்த அளவுக்கு ஏனா காலேல கொஞ்சோ லேட்டாதா சாப்ட்ட அதனால செரி சாப்ட்டுக்லா அப்டின்னுட்டு இருக்கே என்ன சாப்ட்டீங்க இன்னக்கி
இன்னக்கி வந்து மீல் சாலான் சாம்பார் ரசம்
சரி சரி
நம்பர்
எப்டி போயிட்ருக்கு உங்களுக்கு நானா ஆமாமா ஒர்க் பண்ணிட்ருக்கே நீங்க
அதனால ஒர்க் பண்ணிட்ருக்கே நா கெமிக்கல்ஸ் உள்ள இருக்கேங்க
ஆஹா சந்தோஷோ எப்டி போயிட்ருக்கு வேலையெல்லா
நல்லாதா போது ஒர்க்லா
எ சரி செரி
ம்
எனக்கு அப்டியே போகுது ஆ மதியம்
என்ன சமச்சிங்க வீட்ல
இன்னிக்கி இங்கயு சாம்பார்தா செவ்வாக்கிழமையா இருக்கா அதனால வந்து சாம்பார்தா ஆ சாம்பார் ரசம் ஆமா ஏனா முருகருக்கு படைப்போ இல்லையா ஆமா ஆமா அத னால ஆ செவ்வாய்க்கிழம வெள்ளிக்கிழமை இந்த நாட்கள் எல்லா நான்வெஜ் எடுக்கறதுல்ல
ஆ ஓகே ஓகே முருகர் பக்தர் நீங்க
ஆ ஆமா ஆமா நீங்க நீங்க கடவுள்லா கும்புடுவீங்கல்ல
ஆ கும்புடுவே மேடோ முருகர படைப்போ
ம் ம் ம் செரி செரி அப்டியே போயிட்ருக்கு வேல வந்து கொஞ்ச தா முடிச்சிருக்கே நா வந்து இது குவாலிட்டி அனலிஸ்ட்
குவாலிட்டி அனலைஸ் ஓ கியூ ஏ ல இருக்கீங்களா
ஆமா ஆமா இது ஒன்னு இல்ல நா ஆ ஒர்க் வந்து நா வேற எதுவோ இல்ல இப்போ ஆக்சுவலி நம்மோ இந்த மாரி ரெக்கார்டிங்ஸ்லா பண்றோல லை அந்த ரெக்கார்டிங்ஸ வந்து கேட்டு அது ஓகேவா இல்லையானு நா பாக்கறதுதா அதா எ ஒர்க்கு இப்ப அப்டி போயிட்டு இருக்கு ம் ஆ அப்புறோ வீட்ல எல்லா நல்லா இருக்காங்களா
ஆ ஃபைன் மேம் எல்லாரும் நல்ல இருக்காங்க மேம்
ம் எல்லாரும் நல்ல இருக்காங்க நீங்க என்ன எப் ப்ப ஜாயின் பண்ணீங்க ஜாப்ல
ஆமா ஜாப்ல ஜாயின் பண்ணி ஒன் இயர் ஆகுது மேம் ஒன் இயர் டுவெண்ட்டி டேஸ் ஆகுது இன்னையோட
ஓ நல்ல சேலரியா இது
இல்ல மேம் இப்ப பிப்டீன் தௌசண்ட் தான் மேம் வரும் பிப்டீன் தௌசண்ட் தான்
ஆ கம்மிதான் நீங்க என்ன ஒரு டிகிரி கம்ளீட் பண்ணியிருந்தீங்களா
ஆமாங்க
இன்ஜினியரிங்கா
இஞ்சினியரிங் போட்டாச்சு மேம் ஆன பி எஸ் சி கெமிஸ்ட்ரி தான் மேம் வரும் எதோ ஒன்னு போடு
ஆ ஓகே இது உங்க பீல்டிலே கெமிக்கல் ஃபீல்டுல ஒர்க்
ஆமா மேம் கெமிக்கல் பீல்டு தான் நான் இப்போ விமிலர் கம்பெனி இன்டெர்வியூ ஒன்னு அட்டென் பண்ணி இருக்கேன்
ஆ ஆ
சன்பார்மால அட்டன் பண்ணிருக்கே
ஆ ஆ செரி செரி அதுதா இந்த கம்பெனில இருக்கும் போதே வேற ஏதாவது கம்பெனிக்கு இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணி இரு இப்டியே இருங்க ஏதாது ஒன்னு நல்ல சேலரியில கெடைக்கோ சைடு பை சைடு படிச்சுக்கிட்டே இருங்க கொஞ்சம் அதாவது ஸ்கில்ஸ டெவலப் பண்ணிக்கிட்டே இருங்க
ஓகே மேம் கண்டிப்பா ஆனா படிக்கலாம் நெனைப்பேன் டைம் கெடைக்க மாட்டேங்கிதும்மா ஒர்க்க்கு போயிட்டு வர்றதுக்கே
அதேதான் இப்போ இருக்க பசங்க எல்லாமே என்ன தெரியுமா ஆக்சுவலி ஒரு ஜாப் போயிட்டாங்க அப்டின் வச்சுக்கோங்களன் அதுலே கொஞ்சம் ஹோல்டு ஆயிடுறாங்க சரி ஓகே இப்பதைக்கு இத பாப்போம் அப்பறமா பாத்துக்கலாம் அப்டின்னு அதுலயே நின்னிடுறாங்க ஆ அதுக்கப்பறம் வந்து நம்மளால பாக்கவே முடியாது அப்பறம் ரொம்ப வருஷத்துக்கு இதே சம்பளத்துலயே போற மாறி இருக்கும் ஆனா அந்த மாறி இருக்க கூடாது கொஞ்சம் வந்து நீங்க இப்பவே வேற எதுலயாவது போக்கஸ் பண்ணு ஆ அதுதான் அதான் நீங்க கொஞ்சம் வந்து சீக்கிரமா வந்து ஏன்னா இப்ப வந் து நீங்க எந்த அளவுக்கு என்ன வயசு ஆகுதுன்னு எனக்கு தெரில ஆன ஒரு ஏஜ் அப்ப வந்து ஒரு நல்ல சேலரி சேலரில இருக்கணும் இல்லையா சோ அதுக்காக சொல்லிட்டு இருக்
பாய் சாலரி ஒரு அளவுக்கு மேல இல்லைன்னா வேலைய
ஆமா ஆமா ஆமா அடுத்து நெக்ஸ்ட் மேரேஜ் அதெல்லாம் இருக்கு இல்ல சோ அதுக்குள்ள வந்து நல்ல சேலரிடா ஏன்னா எல்லா கேர்ள்ஸம் அப்படிதானே நல்ல சேலரி பெர்சன தான் கேப்பாங்க சோ அதனால ஆ வீட்ல எல்லாம் எப்படி நல்ல வசதியா
ஹை லெவல் மேம் மிடடில் கிளஸ் தான் மேம்
ஆ சரி சரி சரி அப்ப நல்லா படிங்க உக்காந்து டைம் கிடைக்கிறப்போ படிச்சுட்டு நிறைய கம்பெனிஸ் இந்த நாக்குறி இண்டீடு நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்கு இப்பல்லாம் முன்னாடி எல்லாம் அந்த மாதிரிலாம் இருக்க காது ஜாப் சேர்ச் பண்றதுக்கு நெறைய பிளாட்ஃபார்ம் இருக்கு எல்லாத்தலயும் அப்ளை பண்ணி விடுங்க உங்களுக்கு எதுல கிடைக்குதோ பாருங்க இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி இடர்யூ எப்படி எல்லா அட்டன் பண்ணலாம்னு கொஞ்சம் ஒரு ட்ரை நீங்களே பண்ணி பாருங்க ஆ அத மிரர்கிட்ட உட்காந்து பேசுங்க
சாஜ பீட்டில வந்து கொஸின் கேபே அது கேத்தன அத கம்பெனி கேத்த கோஸ்டின்ஸ் கேட்டா அது அனுப்பிவிடும் அதன கொஞ்ச
ஆ ஆ அதது கிடைக்கிற டைம வந்து கொஞ்ச யூஸ் பண்ணிக்கோங்க நல்லா
ஓகே ஓகே மேம் தேங்க்யூ மேம் அது அப்பறம் டூர் எல்லா பாத்தி சொல்லுங்க
டூரா ஆ போயிருக்கே போயிருக் கேன்னா எங்க போயிருக்கேன்னா இங்க கொடைக்கானல் ஊட்டி உம் அப்புறம் இந்த கோயம்புத்தூர் அந்த ஈஷா கோவில் இதுக்கெல்லா போனே நீங்க எங்கேயாவது போயிட்டு வந்தீங்களா
ஆமா அந்த சைட் ஃபுல்லா வே போயிட்டா கேரளா அப்பறம் கொடைக்கானல் ஊட்டி முதுமலை ஃஃபாரஸ்ட் எல்லாமே போயிருக்காங்க சூப்பரா இருக்கும் போறதுக்கு
ஆ அ முதுமலை ஃபாரஸ்ட் நா போனது இல் ஆனா என்ன நல்லா இருக்கும்ன்னு கேள்விப்பட்ருக்கே
ஆமா ஆமா மேம் சூப்பரா இருக்கும் அந்த ஊட்டிட் டூ முதுமலை ஃபாரஸ்ட் ஃபுல்லாவே வழி ஃபுல்லாவே வந்து இந்த யான அந்த மாறி சம விலங்குகள் பாக்கலாம் மேம் போற வழியில சும்மா த்ரில்லிங்கான ஒரு அட்வெஞ்சரான ஒரு சூப்பரா இருக்கும்
ரே ஆ அ
ஆமா அதுவும் அப்படி அப்புறம் வந்து இந்த வயநாடு போற வழில ஒண்ணு இருக்கு நா அந்த பக்க
வயநாடு வயநாடு கூட நா போயிருக்கே வயநாடு போயிருக்கே கேரளா போயிருக்கே
ஆ அத்தர பல்லி அத்தர பல்லி ஆ இதுவு நல்ல
அதிரமல்லி ஃபால்ஸ் ஆ அந்த ஃபால்ஸ் இருக்கு அதிரமல்லி ஃபால்ஸ் ஆனா நா அங்க போனது இல் பட் ஆனா இந்த கேரளா மூனார் இந்த சைடு எல்லா போயிருக்கே
நானே எல்லாமே படிச்ச வைக்கே நல்லா இருக்கும் ட்ரிப் போறதே சூப்பரான ஒரு அனுபவம் தான
ம் எப்படி வீட்டல பேமிலியோட போவீங்களா இல்ல பசங்க கூட போவீங்களா
இல இல்ல மேம் நா பசங்க கூட தா போயிருக்க எல்லாலா
ஆ சரி சரி ஃபமிலியோட ஆனா போனது இல்ல
ஃபேமிலி இல்லாம போயிருக்கே சின்ன வயசல ஒரு ரெண்டு டூர் போயிருக்கம் கொடைக்கானல் ஊட்டி
ம் ம் ம் ம் சரி சரி ஆனா போங்க ஏதாவது டைம் கிடைக்கும் போது ஃபேமிலியோட போங்க ஸ்பெண்ட் பண்ணுங்க நல்லா இருக்கும்
ஓகே மேம் நா சொல்லிருக்கே தா வீட்டுல ஒரு நாள் கண்டிப்பா போலாம்னு சொல்லிருக்கோம் போன உடனே பிளேன் போடணு ஆனா அதுக்கான டைம் சீக்கிரம் வரும் சீக்கிரம் வந்தோனே கிள்ம்ப வேண்டிதா ஆ
ம் லீவ் எல்லா வரும்ல சம்மர் ஹாலிடேஸ்ல அப்ப போயிட்டு வாங்க அந்த டைம்ல அந்த டைம் போயிட்டு வாங்க அப்படி இல்லன்னா கூட இங்க ரொம்ப ஹாட்டா இருக்க டைம்ல கூட நீங்க போயிட்டு வரலாம் கேரளா பக்கம் போனா நல்லாருக்கும் சரி அப்புறம் என்ன சாப்பிட்டன் சொன்னீங்க சாம்பாரா எப்படி நீங்க வீட்லதா இருக்கீங்களா ஏதாவது ஹாஸ்டல்ல இருக்கீங்களா கேக்குதா நா பேசுறது உங்களுக்கு நீங்க ஹாஸ்டல்ல இருக்கீங்களா நா கேட்டே நா பேசுறது உங்களுக்கு கேக்குதாங்க தம்பி ஹலோ ஹலோ கால்ல இருக்கீங்களா கால்ல இருக்கீங்களா நா பேசுறது உங்களுக்கு கேக்குதா ஹலோ ஹலோ ஏ பேசவே மாட்றீங்க